வணக்க ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு
ஆ கேட்குதுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குதுங்களா
கேக்குது தோழி அ
அ எனக்கு வந்து உங்க வாய்ஸ் செறிய கேட்க மாட்டேது இப்போ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது தோழி எனக்கு
ஆஹ் சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்களா வீட்ல நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சாப்ட்டிங்களா
சாப்டே தோழி நீங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்டே தோழி ஆஹ் ஏதாவது அஹ் தலைப்பு இருக்கா இல்ல நம்ம பொதுவா பேசுற மாரி பேசலாங்களா
தோழி உங்களுக்கு
புரியலிங் தோழி
உங்களுக்கு ஒரு வேல பாக்க புடிக்கு இல்ல வீட்ட பாத்துக்க புடிக்கோ கொழந்தைங்கள பாத்துக்க
என்னோட அன்றாட வாழ்க்கைய பத்தி கேக்குறீங்களா ஆ ன் நா பாத்தீங்க அப்டின்னா சராசரியா எப்போதும் போல தா எல்லாரும் எந்திரக்கிற மாரி எந்திரிச் சு காலை கடன்களை முடிச்சுட்டு சமையல் பண்ணிட்டு சமைச்சிட்டு நா வந்து பணிக்கு போயிட்டுருக்கே அந்த பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா சமச் ச்சது சாப்பாடெல்லா எடுத்துட்டு போயி என் கணவருக்கு சாப்பாடு குடுத்துடு அடுத்து நா வந்து கெளம்பிடுவே நா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சக்கர வாகனத்துலதா நா போயிட்டு இருக்கே முதல்ல வந்து பேருந்துல போயிட் ருந்தங்க இப்போ வந்து கொஞ்சோ பேருந்து பயணம் வந்து கொஞ்சோ செரியா இல்லாதனால இரண்டு சக்கர வாகனத்திலயும் நா வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டே அது வந்து ஒரு தனியனுப் பவமா இருக்கு ஏன்னா எனக்கு இரண்டு சக்கர வங்கனம் ஓட்ட தெரியாது மிதிவண்டியுமே எனக்கு ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாமல் நானே சுயமா கத்துக்கிட்டு என் கணவர் எனக்கு கத்துக் கொடுத் தாரு கத்துட்டு இப்போ நான் வந்து ஓடிட்ருக்கே ஓட்டி இப்போ நானு ஆஃபீஸ்க்கு அலுவலக து போறதும் பாத்தீங்கன்னா இரண்டு சக்கர வாகனத்துல தா போயிட்டு இருக்கே அங்க போயிட்டு அங்க பணிய முடிச்சுட்டு மதியம் பாத்தீங்க அப்டின்னா அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு மதியோ உணவு சாப்டுட்டு அங்க ஆஃபீஸ்ல இருக்கிற வேலயெல்லா முடிச்சுட்டு அப்புறோ வந்து தேநீர் குடிக்கிறதுக்காக போவ அது முடிச்சு சாயங்காலம் அதாவ சாயங்கால டைம்ல எல்லா வேலயும் முடிச்சுட்டு நாங்க திரும்பி மறுபடியும் அதே இரண்டு சக்கர வாகனத் துலயே நா வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துருவே இதுதா வந்து அன்றாடமா நா வந்து பண்ற வேலயே எனக்கு புடிச்சது அப்டின்னு பாத்தீங்க அப்டின்னா வண்டியில போ போறதே எனக்கு ரொம்ப புடிக்கும் வண்டியில பயணம் அப்டினாலே எனக்கு ரொம்ப புடிக்கும் அது தனிப்பட்ட முறையில நா மட் ம் தனியா பயணம் செஞ்சாலும் சரி இல்ல என் கூட நண்பர்களோட நா பயணம் செஞ்சாலும் இல்ல என்னோட கணவரோட நா பயணம் செஞ்சாலும் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் பயணம் அப்டின்னாலே எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அதுவும் அந்த இரண்டு சக்கர வாகனத்தில பயணம் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கோ ஏன்னா அது ஒரு தனி அனுபவமா இருக்கோ என்ன தான் பேருந்தில நம்ம பயணம் செஞ்சாலும் அந்த வாகனத்தில் நம்ம போம்போது எல்லா விஷயத்தயும் நம்ம நம்ம அத நமக்கே தெரியும் அது ஒரு நல்ல ஒரு ஒரு இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போற மாறி இருக்கும் இல்லிங்கா முன்னாடி எனக்கு வந்து அது ரொம்ப புடிக்கும் அது இல்லாம பாத்தீங்க அப்டின்னா நானு அஹ் வீட்ல வந்து சின் சின்ன இந்த மீனு பூனை இதெல்லாம் வளர்த்துட்டுருக்கே அது வந்து எனக்கு அது எனக்கு ரொம்ப புடிக்கும் மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோடைய எதிர்மறைக்காகவே நம்ம எதிர்மறை எண்ணங்களுக்கு அதுக்காக நா வந்து வளர்த்துட்டு இருக்கே அதனால எனக்கு நா வீட்டுக்குள்ள வந்தாலே எது ஒரு சின்ன சண்ட நடந்தாலுமே எனக்கு அந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீன பாத்தா எனக்கு வந்து அது ஒரு பெரி ய அனுபவமா இருக்கும் இருக்கு செ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக் கு பிடிச்சது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சது ஏதாவ்து இருக்கா
தோழி எனக்கு பிடிச்ச வந்து கொழந்தைங்கள ரொம்ப பாத்துக்கு பிடிக்கும் கொழந்தைங்க கூட விளாடுறது வீட்டு து
செரிங்க தோழி
ஸா நான் வேலைக்கு போக முடியல
ம் செரிங்க தோழி
மத்தபடி வந்து ஓகே அம் லைஃப்
செரிங்க தோழி அ சமையல்ல எல்லா எப்படி தோழி நீங்க நீங்க சமைப்பீங்களா இல்ல
தோழி என்னால முடியலன்னா ஹஸ்பண்ட் செய்வாங்க
பரவால ம் ம்
இல்ல நானு செய்வேன் என்னால முடியலனா மட்டும் அவங்க செய்வாங்க ஓர் டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க வெங்காயம் கட் பண்ணி குடுக்குறது தக்காளி கட் பண்ணி குடுக்குறது சின்ன சின்ன சின்ன வேல எல்லா பாத்து குடுப்பாங்க பாத்திர விளக்களனா பாத்திரம் கழுவாங்க
ஓ பரவாயில்ல இது நமக்கு ஒரு உதவியா இருக்கும் இல்லைங்களா
கண்டிப்பா தோழி க கஷ்டப் ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லது இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா எப்படி நீங்க பாதி வேல நீங்க செ ய்வீங்க பாதி வேல உங்க கணவர் செய்வாரு அந்த மாதி
ஆமா தோழி என்னால முடியலன்னா செய்வாங்க கொழந்தைங்கள பாத்துக்குறதுனால இப்ப கொஞ்சம் அதிகமாவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க
ஓ செரி செரி நல்லது நல்லது தோழி இப்டி இருந்துட்டா நமக்கு வந்து பாத் தீங்கனா வேலைகள் கொஞ்சொ கம்மியான மாதிரி இருக்கும் செரிதா இல்லைங்களா இப்போ நம்ம வந்து பாத்திங்கன்னா காலையில எழந்திரிச்சதுலருந்து கொழந்தைங்க பாத்துக்கறதுலருந்து அவங்கள ஸ்கூல் அனுப்பி வச்சு கணவர ஸ் கூல் அனுப்பி வச்சு அவங்களுக்கு சமைச்சு எல்லா வேலையும் செய்றது நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக் அப்படி இருக்கும் போது அதுல பாதி வேலை நம்ம கணவர் வந்து பங்கிட்டு செய்யும்போது அது நமக்கு ஒரு பூஸ்ட் மாரி இருக்கு
கண்டிப்பா தோழி
அது வந்து நார்ம்லா எ எல்லாருக்கும் அந்த ஒரு இது அமையாது ஒரு சிலருக்கு மட்டுதா இந்த ஒரு வாய்புகள் அமையும் எனக்குமே என்னோட கணவருமே அப்டிதா நம் நா வந்து ஒரு வேலை செஞ்ச அப்டினா அவரு ஒரு வேலை செய்வாரு
சரிங்க தோழி
உஹ அவர் ஒரு வேல செஞ்சாரு சே சேரி தோழி சேரி தோழி பாருங்க பாருங்க
தோழி